ஹலோ எப்டி இருக்கீங்க கேக்குதாங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா என் பின்னாடி இல்லல்ல
இல்லயே உங்களுக்கு
எனக்கு இரைச்சல் கேக்குது உங்க பின்னாடி
ஓக்கே
ஹெட்செட் கீதும் எதும் போட்டிருக்கீங்ளா என்ன ஹலோ பயங்கர ச சத்தமா இருக்கு ஹெச் செட் கீதும் எதும் போட்ருக்கீங்ளா என்ன
இல்லயே
பின்னாடி எதும் மிக்சி எல்லா அரைச்சிட்டு இருக்கீங்ளா
இல்லயே
அப்படிதா கேக்குது
இந்த ஆப் எண்ணி ப்ராகரஸ் ஆகலன்னு நெனைக்கிறேப்பா
ஆ
எனக்குள் கிளியரா இருக்கு இங்கல்லா அத்தா எங் ஓகே
என்னதா இருக்குதுன்னு பாப்போமே ஆ
ஓக்கே டன் ஒன் செகண்ட்
போடுங்க ஆ இப்ப கொஞ்சோ கம்மியா இருக்குங்க
ஃபேன் சத்தம் கேக்குதா என்
ஆமா பயங்கரமா கேக்குது
ஃபேன் இல்லாம எல்லா இருக்க முடியாது கான்சரா
அதுதா அப்ப அதுதா இவ்வளவு சவுண்ட் ஆகுது போல கரெக்டா
ஓக்கே அப்பிடி ஆனா இத்தன் நாளா நா ஃபேன் ஆன் பண்ணிதானே பண்ணியிருந்தே
தெரியலங்க இப்படித்தா இருக்குங்கிறாங்க என்னன்னு தெரியலங்க இந்த சத்தமே இல்லாம இருந்தா என்ன பண்றது வெயில் காலத்துல அப்புறோ கருகி போயிறணு
ம் ப்ராஜெக்ட்டே பண்ண முடியாது
ஆமா ஆமா காக்கா குஞ்சு மாறி ஆயிட்ணு போல
சேரி திரும்பி கால் பண்ணுங்க நம்ம கரெக்டா பேசலா இது கட் பண்ணுங்க
இது கட் பண்ணி மறுக்கா இது கேக்குங்க நா எண்ணி செ
ம் ம்
சேரி வாங்க நீங்க ஆஃப் ஒரு ஃபேன் மட்டும் அஞ்சு நிமிஷம் ஆப் பண்ணி பாருங்க எப்படிதா வருதுன்னு ட்ரை பண்ணி பாக்கலாமே
ஓகே ஓகே டன் டன் டன் ஓகே